ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்ளா ஆ சாப்ட்டாச்சு தோழி
செரிங்க செரிப்பா ஷாப் பிங் பத்தி செரி சில விஷயங்கள் பேச்லா அந்த காலத் அந்த காலத்துல பொரு க்க வாங்குனதுக்கு இந்த காலத்துல பொருக்க வாங்குறதுக்கு உள்ள வித்தியாசத்த பத்தி நம்ம பேசு வாங்களா
தோழி சொல்லுங்க
நீங்க எந்த மாதிரி நீங்க இப்போ பொருட்கள்லா நீங்க எந்த மாரி வாங்கிட்ருக்கீங்க தோழி
நா ஷாப்பிங் வந்து அப்பல்லா பாத் திங்க அப்டின்னா ஏதாவு ஒரு பொருள் வேணும்னா கடைக்கு போய் வாங்குவாங்க இப்ப ஆன்லைன்ல எல்லா பொரு ளுமே வந்துருச் அதனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனிலேயே ஈஸியா வாங்கி இருக்கு நா வந்து கடைக்கி போறது அதிகமா இல்ல அ பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆ நா அப்ப கடையிலா தா எல்லா பொருள்மே போ வாங்கிட்டுப்பே ஏன்னா அப்ப வந்து வெளியில போவே வருவே ஆஃப்டர் மே ரேஜி அதிகமா வெளியில போறதுக்கு டைம் கெடையாது அதனால இப்ப ஏதாவுது ஒரு பொருளு வேணு அப்டின்னா திங்ஸ்ஸு அதாவுது சொன் இந்த மாரிதா வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற அசசரிஸ் தவிர மத்தது எல் லாமே வந்து பாத்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல ஏதாவுதுனா வந்து இப்ப ஒரு கட்டைன்ஸ்ஸு இல்ல இல்ல டோருக்கு ஏதாவுது வேணு இல்ல மாப்பு இது மொதக்கொண்டு எல்லாமே ஆன்லைன்ல தா ஆடரு போட்டு நா வாங்க்கிறே ஆனா டெலிவரி குய்க்கா வந்துருது ஒரு டூ ஆர் த்ரி டேஸ்ல வந்துருது பட் அந்த டூ ஆர் த்ரி டேஸ் மட்டு நம்ம அட்ஜஸ் பண்ணிகிட்டு பொறுமையா இருந்தோம்னா எல்லா பொருளுமே வீட்டுக்கே வந்துரு நம்ப வெளியில போய் அழைய வேண் டியது கெடையாது அதனால வந்து நா ஆன்லைன் ஷாப்பிங் தா மோஸ்ட்லி பண்றது இன்னொன்னு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட இன்னொரு பொருள கம்பேரிசன் பண்ணம்போது எது பெட்டர் குவாலிட்டியா இருக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம புடிச்சிருக்கா இல்லியான்னு பாத்துட்டு வாங்கிக்கலா ஆ இல்லின்னா புடிக்கிலனாலு ரிட்டன் போட்டுடலா இந்த மாரி நீங்க ஏதாவுது ஆன்லைன்ல வாங்கிய்து அனு பவ எதா உண்டா தோழி
ஆ இருக்குங் தோழி ஆனா இப்ப பெருசா அதிக வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல்லா வாங்கினது இல்ல இப்பதா கொழந்தைக்கோசர அ சைக்கி ஒண்ணு ஆர்டரு போட்ருந்தோ ஃபர்ஸ்ட் வந்து அதுதா மொத மொத வாங்கினது அவுன்க்கு ஃபஸ்ட் வந்து நாங்க காரு மா ஒன்னு வாங்கிருந்தமா அது எங்களுக்கு பாத்துட்டு தம்பி அதுல உக்கார வச்சோம்னா ரொம்ப சி ன்னதா தெரிஞ்சுது பாத்தோனாக்க நெறைய கம்பேர் பண்ணி பாத்துட்டு தா அது ஆர்டரு போட்டோமே ஆனா பாத்தீங்கன்னா அது ரொம்ப தம்பி உக்காருமோது ரொம்ப சின்னதா தெரிஞ்சு ஸோ அதனால நாங்க ஒடனே அது ரிட்டர்ன் போட்டோ அதுக்கான வசதி அதுல இருந்துது அது ரொம்ப நல்லதா ஏன்னா நம்ம புடிக்கில அப்டின்னா அப்ப அவ்ளோ காஸ் போட்டு வாங்கி கடையிலல்லா போய் திருப்பி குடுத்தா வாங்க மாட்டாங்கல்ல இதுலனா அவுங்க வாங் வாங்கிய இப்ப திருப்பி ரிட்டன் பண்ணியாச்சு பண்ணிட்டு தா இப்ப அவுனுக்கு தகுந்த மாத்ரி அந்த மூன்று சக்கர சைக்கிள் நாங்க வந்து வாங்கி இருந்தோ இப்ப அது அவுனுக் கொஞ்சோ உபயோகமா இருக்கு
ம் சரிங்க தோழி
ஆ நீங்க சொன்னது கரெக்ட் தா அதே நம் கம்பேர் பண்ணி வாங்கலா அதே மாரி இப்ப திருப்பி அது குடுக்கறாங்க குடுக்குறோ அப்டின்னா அத அவு ங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அந்த காசுயு நம்பளுக்கு திருப்ப குடுத்தறாங்க அது ரொம்ப அதுல நல்ல விஷ்யமு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்பளுக்கு நேரில போய் சென்று அந்த வாங்குற அனுபவ வந்து நம்பளுக்கு கெடைக்காது அது கொஞ்சோ மைனஸ் தா நீங்க அத பத்தி என்ன சொல்றீங்க
ஆமா தோழி நீங்க சொல்றது வந்து உண்மதா ஆ அதாவுது வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கற பொரு ளு வந்து நம்ம எப்டி என்னனு தெரியாத பிக்சர்ஸு ம் சைஸ்ஸு ம் என்ன மெட்டீரியல்னு ஜஸ் டு ஒரு ப்ரோபை எல்லா பாக்க முடியு ஆனா நேரில போய் வாங்கமோது பாத்தீங்கன்னா எல்லா பொருள்மே தொ ட்டு அந்த பொருளோட குவா எப்டி திக்னஸ் எப்டிருக்கு அதோட சைஸ் எப்டி இருக்கு ப்ரைஸ் எவ்வளவு இத விட வேற ப்ரைஸ் இருக்கா இல்ல இப்ப ஒரே இப்ப வந்து பாத்தீங்னா ப்ரைஸுக்கேத்த மாரி பொருள் ஒன்னு வெச்சிருப்பாங்க ஆனா ஆன்லைன்ல வந்து உ அவுங் அங்கயு அப்டி இருக்குது ப்ரைஸ்க்கேத்த மாரி பொருள் இருக்கு பட் ஆனா நல்லா கைல தொட்டு பாத்து வாங்க முடியாது ஆனா நேர்ல போம்போது தொட்டு பாத்து வாங்கலா இல்ல எக்ஸ்ட்ரா எதாவ்து இருக்கா இல்ல வாரண்டி கூட குடுப்பாங்க ஆன்லைன் பொருளுங்க ஆக்சுலி வாரண்டி கம்மியா தா இருக்கு ஆனா நேர்ல ஒரு பொருளு வாங்கறோ அப்டின்னா அந்த பொருளுக்கு அவங்ளே வந்து ஷாப் ஓனரே வந்து வாரண்டி மாரி குடுப்பாங்க அந்த ஃபியூச்சர்ஸ்லா வந்து ஆன்லைன்ல மேக்ஸிமம் கெடைக்கறதில்ல இப்போ ஒரு நம்ம எங்யோ வேற எதோ ஒரு பொருளே வாங்னாலுமே இப்போ ஒரு ஃபேன் கூட இப்ப நாங்க ரீசண்டா வந்து நேர்ல வாங்கிர்ந்தோ அந்த ஃபேன் வந்து பாத்தீங் னா வந்து இப்ப ஃபோர் தௌசன் பக்கமா ஆச்சு வாரண்டி பாத்தீங்னா இப்ப வந்து ஃபைவ் இயர்ஸ் பக்கமா போட்ருக் காங்க எதா பொருள் போச்சுனா எதாத் சின்ன பொருள் போச்சுனா வாங்கிக்கலா பொருள்னா வாங்க்கோ மத்தபடி பெருசா இருந்தா நீங்க தா செலவு பண்ணு அப்டின் சொல்லி சொல்லிருந்தாங்க இதே ஆன்லைன்ல வாங்கிர்ந்தா அந்த பொருள் இப்ப ஃபோர் தௌசண் போட்டு வா ங்வோ ஃபைவ் ஹன்ட்ரெட் கம்மியா கொறஞ்சிருக்கு ஆனா இதுக்கான வாரண்டிஸ்ல்லா அவுங்க குடுத்தப்பாங்கனு கேட்டா கண்டிப்பா குடுத்துருக் க மாட்டாங்க இதெல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும் போது ஒரு டிஸ் அட்வான்டேஜ் தானங்க
ஆமாங் தோழி இப்ப அதுலே நீங்க அஞ்சு வர்ஷோ சொன்னீங்கில்லயா அது பாத்தீங்கனா இந்த ஆன்லைன்ல வாங்கும்போது நம்ளுக் ரொம்ப குறைவா இல்னா ஒரு வருஷோ இல்ல ஒரு ஆறு மாசோ அந்த மாதிரி தா நம்ளுக் குடுப்பாங்க
ஆமா தோழி அது வந்து கம்மியா குடுக்கும்போது ந மக் என்ன ஆகுன்னா இப்ப நம்ப அஞ்சு வர்ஷங்கும்போது அவுங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவாங்க எதா ஒரு பொருளு போ போச்சுனாலு மாத்திக்கலா சின்ன பொருளுன்னாலு அப்படிங்கும் போது நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நெறையா இருக்கு இப்ப ஆன்லைன்ல வந்து நா வந்து மேக்ஸிம் சின்ன பொருள் தா ஆன்லைன்ல வாங்வ இப்ப வீட்டுக்கு வேணுங்ற இப்ப கிச்சின் சிங்குக் எதாவ்து எதாவ்து வந்து எ தம்பிக் எதாவ்து திங்ஸ் எதா வாங்கற பொம்ம, டாய்ஸ்ஸு இல்ல அவனுக் எதாது யூஸ் பண்ற மாரி ஷாட்ஸ்ஸு இல்ல வேற எதாவ்து கேம்ஸ் ரிலேட்டடா வாங்குவே இல்லைனா வந்து வீட்டுக் இந்த யூஸ் பண்றது பாத்தீங்கனா வந்து இந்த ஃபோட்டோ ஃபிரேம்லா ஆன் லைன்ல ஆர்டர் போடுவோ இல்லைனா வந்து இந்த கர்ட்டைன்ஸ்ஸன்னயோ அப்றோ மேட்டு ஃப்ளோர் மேட்டு இது எல்லாமே வந்து நா ஆன்லைன்ல ஆர்டர் போடுவே வந்து ஆனா ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸுன் பாக்கும்போது ஆன்லைன்ல அ அது வந்து ப்ரைஸ் கம்மியா இருந்தாலுமே அந்த வாரண்டி எது தர மாட்டேங்கறாங்க சோ அப்ப அது வ எலக் ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கு நேர்ல எடுக்கறத் தா பெஸ்ட்டுன் நா நெனைக்கறே இத பத்தி நீங்க என்ன நெனைக்கறீங்க
கரெக்ட்டு தா நம்ம மத்த பொருள்ல்லா வந்து இப்ப ரெகுலர் யூஸ் க்கா இருக்கு இல்ல நம்ம அத யூஸ் பண்ற மாரி தா இருக்கு யூஸ் பண்ட்டு அது கூட நம்ம ஒரு இது பண்ணீர்லா ஆனா எலக்ட்ரானிக் பொருள்ல்லா வந்துட்டு வாங்குனா அது ரொம்ப வர்ஷத்துக்கு நம்ம வெச்சிருப்போ இல்லயா அதுனால அத நேர்ல போய் பாக்கறதா ரொம்ப நல்லது ஏனா ஒரு பொருள் அதுல போயிடுச்சி அப்டின்னாலு ஒடனே கடைலன்னா நம்ம குடுத்து அது செரி பண்ணிக் லா அப்ப நம்மளுக்கு வாரண்டி அந்த மார்ல்லா தருவாங்க அத நம்ம குடுத்து அவுங்களு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவாங்க ஒடனே வாங்கிக்கலா நம்ப இதே வந்து ஆன்லைன்ல வாங்கும் போது அந்த மார் நம்மளுக்கு இது கெடைக்காதில்லயா
ஆமா
அத்னால இது மட்டு நம்ம நேர்ல போயே பாத்துக்லா
ஆமாமா நா அதே மாரி ஒரு சில பொருள் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிருக்கறே ஆனா வந்து எல்லா பொருளுமே வந்து குவாண்ட்டி அதாவ்து வந்து எப்டி சொல்லா குவாலிட்டி சூப்பரா இருக்குன் சொல்ல முடியாது ஒரு ரீசன்டா ஆன்லைன் ல ஒரு கவரிங் நெக்லஸ் மாரி பாத்திர்ந்தே நல்லாரு ந்ச் சொல்லிட்டு வாங்கிட்டே வாங்கி வந்து இப்ப அதிகோ வந்து நா வந்து டேன்ஸ் அ வேர்வ சார்ந்த மாரி வர மாரி எனக்கு அந்த மாரி கெடையவு கெடையாது ஃபங்க்ஷனுக்கு நைட் ஃபங்க்ஷன்க் தா போய்ட் வந்து அது அதி கமா யூஸ் பண்ண ஒரு ஒன் மன்த் தா யூஸ் பண்ணே நெக்ஸ்ட் மன்த்தே பாத்தீங்னா அந்த கவரிங்ஸ் ஃபுல்லாவே லைட்டா வந்து பிளாக்கா ஆ ஆரம்பிச்சிர்ச்சு ஒன் மன்த் தா வாரண்டி வாரண்டி சொல்ல அதாவ்து வந்து பிரீமியம் அ பிரீமியம் கோல்டு கவரிங் அப்டின் சொல்லி போட்ருந்தாங்க சோ ஆன்லைன்ல பிரீமியம் கோல்டு கவரிங்ல இரு க்கு சோ இதுக்கு எக்ஸ்ட்ராவா மத்த இதுவு பாக்கும்போது பிரீமியம் இல்லாம போது இதுக்கு வந்து நூர்ருபா கம்மியா வருது பிரீமியமோட வாங்கும்போது நூத்தம்பர்ருவா சேத்தி தா வருது செரி பிரீமியம் வாங்குனா ரொம்ப நாள் லைஃப்லாங் வரு நென சிதான் நம்ம வாங்கணும் நா வாங்கிட்டு தான் பார்த்தா தெரியும் ஒன் மந்தலயே வந்து பிளக் அப்பவே யோசிச் வச்சிந்தே நேர்ல போய் வாங்கியிருந்தா கூட அந்த கவரிங்ல வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ இல்ல வாரண்டி கொடுத்திருப்பாங்க இல்ல அவுங் மாரி கருத்து போச்சுன்னா கூட அது எக்ஸ்சேஞ்சாவது எதாவது பண்ணி குடுத்திருப்பாங்க நம்ப அத யோசிக்காம நம்ம போய் ஆன்லைன் ல்ல வாங்கிட்டோ அப்டின்னு அதையேமே நான் யோசச்சேன் சோ எல்லாமே இப எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண் ற ஆக்ஸஸரிஸ்லந்து பாத்தீங்கனா கவரிங்கல இருக்கறதவு நேர்ல வாங்கறது எவ்ளோ பெட்ருனு நான் நினைக்கிற தோழி
ஆமாங்க தோழி நானும் ரெண்டு மூணு இப்ப ஒண்ணு வாங்கி பார்த்தேன் நானும் அந்த மாரி இதெல்லாம் செ யினலாம் வாங்கிருக்கேன் நானு கருத்துருதுங்கலா அதனால இப்பல்லாம் வந்து நேர்ல தான் போய் வாங்கிக்கிறது அப்பதான் வந்து அவங்க மறுபடியும் வ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நம்ம இப்ப ஒரு மாசம் போட்டுருக்கோனு வச்சுக்கோங்களேன் அதை திரும்ப போய் குடுத் கருத்துருச்சு அப்படின்னு சொல்லி குடுத் தோம்னா அதுக்கு பதல நம்மளுக்கு வேற வச்செய் என்ன கையில வந்து இன்னொரு எரநூறு ரூபாய் நானூறு ரூபாய் வந்து சேர்த்தி குடுக்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா வந்து மாத்திக்கிறாங்கல்ல அது நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு அது போகுது இப்ப நம்ம அறுநூறுவாய்க்கு வாங்குறோ அப்டின்னா அந்த செயினு வந்து ஒரு முன்னூறுவா நானூறுவாய்க்கு எடுத்துக்கராங்க எக்ஸ் எக்ஸ்டா அந்த எரநூறு ரூபா தான் வந்துட்டு நம்ம குடுக்குற மாதிரி இருக்கு அதனால அந்த மாதிரி பொருள்லாம் வந்து நேர்ல விக்கறது ரொம்ப பரவால்லதான்
ஆமாம் தோழி ஏனா தெரியாம வாங்குறதானே இப்போ எல்லா பொருளுையுமே ஆன்லைனில் நம்ம வாங்கிறதுதான் நல்லாயிருக்கும் அப்டின்னு நினச்சு வாங்குறோம் அது எது நல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கது இல்லையா அதாவது அனுபவம் வரும்போதுத நமக்கும் தெரியுது உம் அ பாத்தீங்கன்னா இப்ப வந்து வீட்டுக்கு வாங்கற கிராசரிஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்ல விக்கிறாங்க ஆனா எம் ஆர் பி ரேட்ட கூட மறைச்சு கூட விக்க சார் எம் ஆ ரே எக்ஸ்பேரி கூட மறைச்சு விக்கிறாங்க அது நம்ம என்னனே தெரியாது ஒரு சில டைம் இப்ப வந்து கிராஸரிஸ் வாங்க மளிக கடை போகுபோது எல்லைக் பொருள் வாங் கா ஹ எக்ஸ்பரி டேட்டோ முடியுது எப்பஸ்டாட் ஆயிருக்கு அது வரைக்கும் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுவோ பாட் மொத்தமா யோசிச்சு கிராசரி வாங்குவோம் ஆனா வந்து ஆன்லைன்ல ஒரு சிலர் வந்துமே இனிமே வெளியில போறதுக்கு சோம்பேரித்தனபட்டுட்டு கிராசரி வந்து ஆன்லைன்ல வாங்கறாங்க அது ஒன் டேஸ் இல்ன்னா வந்து கொண்டுந்து குடுத்து திரியு அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படி அவங்க ஆர்டர் போட்டு வாங்கும் போது வந்து எக்ஸ்பரி டேட்லா இருக் இருக்கிற பழசை கொண்டு வந்து மறைச்சு கூட கொடுத்து அந்த மாதிரி தான் ஆன்லைன்ல சேல் பண்றாங்க இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தோழி
இல்லைங்க தோழி எனக்கு இந் மாதிரி தெரியல ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் நானு அந்த எக்ஸ் பிரி டேட்ட மட்டும் மறச்சிற்றாங்க ஒண்ணு இல்லன்னா அப்டின்னா அது மேல வந்து எக்ஸ்ட்ரா டேட் போட்டு ஒட்டி வச்சுறாங்க அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதே நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு தெரியுல் ல அந்த ஸ்மெல்லு இல்லன்னா அது வேற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எப்பயுமே வாங்குறது அதை வச்சுதான் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கு அதனாலயே நாங்க அந்த மாரியான பொருட்கள்ல்லாம் வாங்கறது கிடையாது எல்லாமே நேர்ல சென்று நாங்க வாங்கிக்கிறோம் இப்போ வாரோம் வாரோம் இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் போனும்னா அந்த மாதிரி வாங்கிக்கறதுங்க தோழி சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி நாங்க போய் வாங்கிக்குவோம்
பரவாலிங் தோழி இந்த மாதிரி இருக்கிறதுதான் பிரச்சனை இல்லை ஏன்னா எததெல்லாம் ஆன்லைன்ல வாங்கரமோ அதது மட்டுந்தான் நம்ப வாங்கனும் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு வாங்கிட் டா நமக்கு தான் வந்து அதுல சிக்கல் நிறையா இருக்கு என்ன எது யூஸ் பண்றது எதது எப்படி வாங்கறது முதல் அதுக்கே நமக்கு ஒரு நாலேஜ் வேணும் இதெல்லாம் ஆன்லைன்ல போட்ட எவ்வளவு நமக்கு பெனிபிட்ஸு அப்படின் தெரிஞ்சுட்டுதான் ஆன்லயுமே வாங்கணும்
ஆனா ஒவ்வொரு பொருள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நேர்லயே போய் வாங்கிருக்கலால்ல நேர்ல போனா ஒரு பத்து ரூபா கம்மியாயிந்ருக்கும் இங்க இருந்தே நம்ம போன் போட்டுட்டு அது எக்ஸ்ட்ரா போச்சு இல்லலைன்னா குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இதுவும் இருக்கு நீங்க அந்த மாரி யோசிச்சிருக்கீங்களா
ஆந் ஆமா தோழி நானு அந்த மாரி யோசிச்சிருக்கே பொருளு ஒரு சில டைம்ல வாங்கிட்டு இதுகு நேர்லியே வாங்கி ருக்லா குவால்ட்டி கம்மியா இருக்குன் நா யோச்சிருக்கே பட் ஆனா அதனால ப்பையு வந்து டி யோசிச்சி யோசிச்சி நா பொருள் தம்பிக்கு வேணுங்றது கிட்ஸ்சா வந்துட்டு எங்க வாங்னலு ஒரே மார்தாருக்கு எங்க வாங்னலு ஒஞ்சி போறதான எல்லாத்தியு பிளாஸ்ட்டிக்லதா செஞ்சிருப்பாங்க டேமேஜு பீஸாருந்தா ரிட்டன் வாய்ங்கிறேன் அதனால‌ அத பத்தி பெனிஃபிட்ஸ் எது பெருசா எதுவு கஷ்டோ ஒன்னு கெடையாது மத்தபடி வந்து மீதி எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லா வந்து நா வந்து ஆன்லைன்ல வாங்கறத விட்டுட்டு நேர்லியே வாங்க ஆரமிச்ட்டே இப்ப ஒரளவுக்கு
செரிங் தோழி நீங்க சொன்னது ரொம்ப உதவியாருந்துச்சு நானு இன்மேட்டு நேர்ல சென்றே பொருட்கள் வாங்லா அப்டின் சொல்லிதா முடிவு பண்ணிரு ஒ ரொம்ப நன்றிங் தோழி மீண்டும் பேசலாம்